ஹலோ
வணக்கம் சகோதரி.
அ வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க?
ஆஹ் நன்றாங்க இருக்க நீங்க எப்டி இருக்
ஆஹ் நல்லார் க தோழி
ஆஹ் இந்த காலத்துல எல்லா வேலையு ரொம்ப சீக்கிரமே முடிஞ்சுற மாதிரி இருக்கு சமையல்ல ஆனா அதுல ஒரு சுவையு அந்த பக்குவமு கிடைக்க மாட்டுது அத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க
ஆமா தோழி அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஆட்டாங்கள்ளுதா இருக்கு சோ அதுலதா வந்து அவுங்க சட்னி அரைக்கிறதாகட்டு அதே மாரி இப்போ நம்ம ரசத்துக்கெல்லா நம்ம போடுவோ இல்லைங்ளா குருமிளகு சீரகம் அதெல்லா நுணுக்கி போடுறதுக்கு வந்துட்டு ஆட்டாங்கல்லூ அம்மிக்கல்லூ அந்த மாரி திரி இருக்கு ஆனா இப்ப இருக்கிற இந்த நவீன காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே மிஷின் வந்திருச்சு இல்லைங்ளா, இப்ப நமக்கு எதாவது ஒண்ணு பொடி பண்ணனு டிரை ரோஸ்ட் பண்ணனுனா முன்னெல்லா வந்து பாத்தீங்கன்னா அத வெய்யில மெனக்கெட்டு காய வெப்பாங்க நெறயா எடுத்து நெறயா குவாண்டிடில இப்ப வந்து பாத்தீங்கன்னா டிரை ரோஸ்ட் ச்சு டக்குன் நம்ம பண்றோ எண்ண ஊத்தாம பண்ணி டக்குன்னு மிக்சில போட்டு எடுத்து வெச்சிடறோ சோ அந்த மாரி இருக்கும்போது அதுக்கான ஒரு தனிப்பட்ட சுவை வந்து கெடைக்க மாட்டேங்குது எந்த ஒரு உணவா இருந்தாலு இல்லைங்ளா.
சரியாதா சொல்றீங்க ஆனா எல்லா நேரத்துலயு நம்ப வந்து நம்ப அவசரமான வேலை பலு இருக்கு இப்ப நம்ம அப்பார்ட்மெண்ட்ல இருக்கோ இந்த மாரி சூழ்நிலைகள்ல நம்ப நீங்க சொன்ன மாரி அம்மி இந்த மாரி சட்னி அரைக்க, பொடி நுணுக்க அப்படி நம்பலால செய்ய முடியாதுதான.
ஆமாங்க தோழி அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இப்போ இப்ப சிட்டியில எல்லாருமே வந்துட்ட காரணத்தினால இன்னு நம்ம பாட்டி அதுக்கப்புறோ பழைய தலைமுறை ஆளுங்கெல்லா வந்து பாத்தீங்கன்னா ஊர் பகுதியிலதா இருப்பாங்க சோ எதாவது விசேஷ நாட்கள்ல நாம போய் அவுங்கள பாக்குறோ அப்படின்னா அவுங்க அங்கிருந்து மூனு கட்டி விடுவாங்க நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியு. அவுங்க ஒரு முறுக்க செய்யறதாகட்டு இல்ல எதாவது ஒரு விசேஷத்துல பண்ண இதா எல்லாமே நமக்கு இது பண்ணி குடுப்பாங்க. ஊறுகா முதல் கொண்டு நமக்கு வந்து வெச்சு விடுவாங்க ஏ அப்படின்னா நமக்கு இந்த எடத்துல கெடைக்காது நம்ம பண்றதுக்கு நேரம் இருக்காது ஏன்னா காலையில எந்திரிப்போ. ல்லா ஒவ்வொரு மத்தவங்களோட முகோம் பாக்குறதுக்கு கூட நமக்கு நேரோ இருக்காது டக்டக்ன்னு எந்திரிப்போ. கெளம்புவோ வேலைக்கு அப்படிதான இந்த அவசர வாழ்க்கை போயிட்டு இருக்கு நமக்கு
ரொம்பவே சரியா சொன்னிங்க எனக்குமே நா வந்து கடைல ஒரு ச நம்ப ஒரு இப்ப மொத்தமா மளிகை பொருட்கள் வாங்க போம் போது நா ஊறுகா நறையா டைம் வாங்கிருக்க ஆனா இல்ல நானு செய்ய முஞ்சத விட நம்ளோட பாட்டி அவுங்க கைப்பக்குவத்துல அந்த ஊறுகாய்ல வந்துட்டு பாத்திங்கனா உதாரணமா ஒரு எலுமிச்சை ஊறுகானா கூட அதுல நம்ம மாரி அதுக்கான பொடிகள தூவ மாட்டாங்க பாட்டி பாத்திங்கனா வெந்தயம் இந்த வரமிளகா பெருங்காயம் இதலா வதக்கி அம்மில நுனுக்கி அந்த பவுடர போட்டு நமக்கு ஊறுகா செஞ்சு குடுப்பாங்க அந்த மணம் நீங்க சாப் சொழையா நம்பறே கையிலயே ஒட்டியிருக்கு இல்லையா நீங்க சொல்ற மாதிரி அந்த மாதிரியான கைப்பக்குவத்தோட செஞ்சா உணவு நன்றாகதா இருக்கு
ம் ஆமாங்க ஆமாங்க தோழி சோ அந்த மாரி செய்யும்போது அவுங்க பொறுமையா டைம் எடுத்து செய்வாங்க ஏனா அவுங்ளுக்கு அது மட்டுந்தா அங்க வந்து வேல நமக்கு வந்து இங்க அப் அப்டி கெடையாது இப்ப நம்ம ஒரு வேல பாத்துட்ருக்கோம்னாலே இப்ப வந்து அதுல வர வருமானம் பத்தாதுன் இன்னொரு பக்க நம்ம வேல பாத்துட்ருக்ற ஆளுங்க சோ இந்த மாரி இருக்கும்போது நமக்கு எப்படி அந்த ஒரு ஃப்ரீ டைம்ங்றது வந்து கொஞ்ச கேள்விக்குறிதா அப்பிடியே கெடைச்சாலு நம்ம குடும்பத்தோடதா அந்த டைம வந்து ஸ்பென்ட் பண்ணுவோமே தவர அவங்க விரும்பி சாப்ட கூடியது எது இப்டி இப்டி செஞ்சு குடுத்தா நல்லாருக்கு அந்த மாரி நம்ம நெனைக்க மாட்டோ இல்லைங்ளா இப்போ அதுலயு வந்து பாத்தீங்கன்னா நவ்வீன காலத்துல ஸ்விக்கி சொமேட்டால்லா வந்ததுனால சில பேர் வீட்ல வந்து சமைக்கறதே கெடயாது அதுல ஆட்ரு போடுவோ எடுப்போ சாப்டுவோ அவ்ளோதா சோ அது வந்து ரொம்ப இன்னு ஈஸியா போயிட்டு இருக்குன்னு வெச்சுக்கோங்களே இந்த ஐட்டில என்ன பொறுத்த வரைக்கும் ஐட்டில வேல பாக்கறவங்க முக் முக்காவாசி பேரு அப்டிதா காலோல அவங்க அங்க சமைக்கலேனாலு வீட்டு பகுதில சமைக்கலேனாலு வராங்க ஆபீஸ்போறாங்க ஆடர் போடுறாங்க சாப்டுறாங்க அவ்ளோதா இப்டிதா போயிகிட்டு இருக்கு மூணு நேர சாப்ட சொன்னாலு சாப்டுருவாங்க போல சோ இந்த மாரி இருக்கக்கூடிய சூழ்நிலைல்தா இப்ப வந்து ஒரு பிஸ்னஸ் த்து தொடங்குறதா இருந்தாலுமே அந்த தொழில் வந்து உணவு துறையில வந்து அவங்க தெறந்துட்டாங்க அப்டின்னா நம்ம சக்சஸா கொண்டு போய்றலா அப்டின்னு இப்ப அந்த பிசினஸ் பண்றவங்க எல்லாமே நெனச்சுட்டு இருக்காங்க தோழி
நீங்க சொல்றது சரிதா ஏன்னா பெரும்பாலரு நீங்க பாத்தீங்கன்ன வச்சுங்களே ஒரு ஒரு கிலோமீட்டர் நம்ம வீட்ல இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் பயணிக்றம்னா கூட அதுல இருக்க பத்து கடைகள்ல ஒரு எட்டு கடைகள் வந்து உணவு தொடர்பான கடைகளாதா இருக்கு இதுக்கான காரணமே என்னன்னா அவரவர் வந்து சமைக்க அந்த உணவுக்கான முக்கியத்துவத்த கொடுக்காம நம்ம வாங்கி சாப்டா போது நம்ம யே வந்து முயற்சி பண்ணி அத ஸ்ரெயின் பண்ணி சமைச்சுக்கணு அப்டிங்கற மனநெல இருக்கு ஆனா இது ரொம்ப தவறான விஷ்ய கூட நம்ம பாட்டி அந்த காலத்துல பாட்டியோ நம்ம அம்மாவோ சமைக்கு போது உணவு சுவையா இருந்துது கார்னோ என்னனா அவுங்க வந்து நம்ம குடும்ப உறுப்பினர்கள் நம்ம பிள்ள நம்ம கணவர் இவங்க சாப்டணு இவங்க ஆரோக்கியமா இருக்கணு இல்ல ரசிக்கணு பாத்து பாத்து கை பக்குவத்தோட சமைப்பாங்க ஒவ்வொரு பொருட்களையு நேர்த்தியா தூய்மையா செஞ்சு நமக்கு உணவு கொடுப்பாங்க ஆனா நம்ம துரித உண ணவு அது இதுன்னு கடையில காப்பு இந்த காலத்ல நம்ப ஒடம்பையு கெடுத்துக்கிலோ அந்த உணவோட சேத்து அன்பு பரிமாறுதுன்லா சொல்லுவமில்ல அதுமே நம்ப கொறஞ்சு போய்டுச்தான
ஆமா தோழி ரொம்ப செரியா சொன்னீங்க அதுலயுமே என்னோட தாயார் வந்து எடுத்துக்கிட்டீங்கனா எங்க தாயார் வந்து பாத்தீங்கனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு அந்த காலகட்டத்துல பொறந்தவுங்க அவுங்க அப்டி இருந்துமே வந்துட்டு நா இந்த பீஸா பர்கரெல்லா சாப்டும் பொழுது அவ்ங்களுக் த அப்டினா வந்துட்டு அவ்ங்க சாப்டுவாங்க செரி நா குடுக்குறேங்கறக்காக சாப்டுவாங்க சாப்ட்டாலு வந்து இதுல இருக்கிற ஒ நம்ப வீட்ல செஞ்சு சாப்பட்றதோட சுவை வந்து அதுல இல்ல அப்டின்பாங்க சோ அதுல வந்து அது மட்டு இல்லாம நம்ப கால்ல எந்திருச்சோனே இந்த பழைய சோ சோத்துல வந்துட்டு நம்ம தயிரும் ஆ சின்ன வெங்காய பச்ச மொளகா வச்சு சாப்டுவோல்லிங்ளா அதுவே தனி சுவையா இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க சோ அந்த மாரி இருக்கும் பொழுது இந்த பீஸா பர்கர் எல்லா அவங்களுக்கு ஒரு சுவையாவே தெரியறது இல்லை
ஸ்சா பர்க்கற விட நம்ம அம்மா சின்னதா ஒரு தோச இல்ல நம்கு ஸ்பெஷல குடுக்கறதா நெனச்சு நாலு வெங்காயத்த திருப்பி போட் ட்டு அதுல கொஞ்சோ பொடிய போட்டு ஒரு ஆனியன் தோச பொடி தோஸ் குடுப்பாங்கல்ல அது பீஸா பர்கர விட பல மடங்கு சுவையா இருக்கு ஏனா அம்மா நமக்காக பாத்து பாத்து செய்யறாங்க அந்த பக்குவத் பக்குவத்தோட நம்ம சாப்பிடணுனு ஆசைப்பட்டு செஞ்சுட்டு நம்ப எதாவது பதில் சொல்லுவோமா அது நல்லா இருக்கான்னு சொல்லுவோமா இல்ல எதுவோனு கமண்ட் குடுப்பமானு காத்திருக்காங்கல்ல அதுதானே நம்ம உணவுல ஒரு மகிழ்ச்சிய குடுக்குது
அந்த மாரி இருக்கிறதுதா வந்து ஒரு மகிழ்ச்சியான இதுமே இதே நம்ம கடையில போய் வாங்கி சாப்பிட்டம்னா நம்ம நல்லா இருபோமானு நல்லா இருக்கானு சொல்லுவோனு யாரு எதிர்பார்க்க மாட்டாங்க ஏனா அது அவுங்களுக்கு தேவையுங் கெடையாது நம்ம காசு குடுக்குறோ அவுங்க செஞ்சு போடுறாங்க அவ்ளவுதா அதே மாதிரி நம்ம காசு குடுக்குறோ அவுங்க செஞ்சுபோடுறாங்கங்கிறவங்களுக்கு அவுங்களுக்கு பாத்து பாத்து செய்யணுனு அக்கற கெடையாது ஏனா நம்ம குடும்பத்த ஆள் கெடையாது அப்படிங்கறதுனால ஏதோ ஒண்ணு விழுந்தாலும் அத எடுத்து போட்டுட்டுதா நமக்கு வந்து பரிமாறுவாங்களே தவிர நம்ம குடும்பத்த ஆள் மாரி ஐயோ இதுல இது விழுந்துருச்சு யாரு சாப்பிட வேண்டானு நினைக்க மாட்டாங்க ல்லைங்ளா
நிச்சயமா சொன்னீங்க அதனாலதா நம்ம வந்து எல்லா பொருட்களுமே இப்போதைக்கு ஒரு சின்னதா நம்ம ஒரு கறி குழம்பு வெக்கணுனா கூட நம்ப முன்னாடி மாதிரி வந்து அதுக்கான மசாலா பொருட் கள் இருக்குமல்ல நம்ப முன்னாடி காலத்திலயெல்லா பாத்து பாத்தீங்கன்னா இந்த சோம்பு மிளகு இந்த அதுக்கான மசா மசாலா பொருட் கள் எல்லா வந்து பட்ட லவங்கொ வரத்து நம்ம வீட்ல நுணுக்கி அந்த பொருட்கள போட்டு இயற்கையான முறையில அந்த குழம்ப எல்லா வாசத்த வரவெ ச்சு நம்ப சாப்பிடுவோ ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அவசர அவசரமா மட்டனுமே நம்ப ஃரெஷ்ஷா போய் நம்ம கடையில அன்னனைக்கு வாங்கறது கெடையாது வாங்கி பிரீசர்ல போட்டது அத வந்து இது நல்ல ஃபுரோஸ் பண்ணது இந்த மாரி பொருள வாங்கிட்டு எல்லா மசாலாக்களுமே கடையில இருந்து வாங்கினதுதா ஒரு மட்டன் குழம்பு வெக்கறீங்கன்னா அதுல போட்ற மஞ்சத்தூள் ஆகட்டு மெளகா தூளாகட் டு அதுல இருக்க அந்த வாசனைக்கு வர கறி குழம்பு மசாலாகட் டு இந்த மாரி எல்லாத்தைமே கடைல வந்து ரெட் கெடைக்கிற பொரு்ட்கள வாங்கி வாங்கி கொட் ட்டி அதோட இயற் கையானத பொருந்து அது ஒரு செயற் க்கையான ஒரு மணத்த உருவாக்கி வைற நெறச்சிற்ணுனு நம்ப இருக்கோ சத்துக்கள பத்தி நம்ம யோசிக்கிறதே இல்லதானே
ப்போ நம்ப நவீன காலத்துல இந்த மாரி நம்ம கெடைக்கிறத சாப்புட் ருக்கிறது அவச செல வாழ்க்கைக்கு ஏத்த மாரி நம் போயிட்ருக்கறனால வந்து பாத்திங்னா ஒடம் புல வந்து நெறைய ஒதவிகள் வந்து வருது ப மொதலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷுகருங்குறது வந்து யாருக்குமே இருக்காதுங்ளாமா. ஒரு ரெண்டு பேத்துக்கு தான் இருக்குமாமா சோ அந்த மாரி இருக்குற பச்சத்துல இப்ப வந்து பாத்தீங்கன்னா பொறந்த கொழந்தைக்கு மொதல் கொண்டு ஷுகர் இருக்கு அதுங்க என்ன பாவம் பண்ணுச்சுங்க இல்லெங்ளா இப்ப அந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து உணவு மாற மாற இந்த மாரி ஒரு நோய நோக்கி நம்ப போயிட்ருக்கோன்னு வைங்களேன்
சரியாவே சொன்னிங்க நம்ப அவ்வப்போது வந்து நம்ப உணவு விஷ்யத்துல ஏ நம்ப திரும்ப திரும்ப உணவ பத்தி பேசுறோனா நம்ப உயிர் வாழ்றதுக்கு மட்டும் உணவு தேவ அப்டிங்குற தாண்டி நம்ம மகிழ்ச்சியான விஷ்யங்கள் நம்ப அதிகபச்சமா நம்மள்ட என்னதான் இருந்தாலுமே நம்ம மகிழ்ச்சிய கொண்டாடணுன்னா என்ன பண்ண முடியும் ஒரு உணவு தான நமக்கொரு அந்த திருப்தியவும் ஒரு ஆரோக்கியத்தையும் கொடுக்குது அதுல ரொம்பவே நம்ப கவனொம் செலுத்தணும் எப்பொழுதுமே கடைல வாங்குறது இல்ல செயற்கையான மசாலாக்கள போட்டு உணவு சாப்புட்றது அப்புடினில்லாம நம்ப கைப்பக்குவத்துல ஒன்னு ஒன்னை செஞ்சு வச்சுக்கணும் என்னதான் வேலைக்கி போறவங்ளா இருந்தாலுமே வாரத்துல ஒரு நாள் ஓய்வு நாள் கெடைக்கும்ல அன்னக்கி ஒரு அழுப்பு பாக்காம சின்ன சின்ன வாசனை பொருட்கள இல்ல இந்த மெளகாய் தூளு த மஞ்சள் தூள் இதெல்லாம் நம்பளே வீட்லயே தயார் பண்ணி வச்சுக்கிட்டா நல்ல விஷ்யந்தான் ஒரு சாதாரண ஊறுகா கூட இப்பல்லாம் கடைலதான் வாங்கி சாப்புர்றோ அதையுமே நம் ப கொஞ்சொம் ஒரு முறை ரெண்டு முறை நம்ப அம்மாட்டையோ பாட்டிட்டையோ எப்புடி செய்யணுனு கேட்டுட்டு அவுங்கள பக்கத்துல வச்சிட்டு நம்ப செஞ்சுட்டு அடுத்தடுத்த முறை நம்மளே ஒ முயற்சி செஞ்சு செஞ்சு வச்சுக்கலாம் ஒரு தடவ செஞ்சுட்டா எப்டியு ஊறுகாங்குறது ஒரு மாதொம் வரப்போது இந்த மாரி விஷ்யங்ளா நம்ளே செஞ்சா நல்லாருக்குந்தான
கண்டிப்பா செரியா சொன்னீங்க தோழி இப்ப வந்து நம்ம ஊறுகா கூட வீட்ல செய்யறதில்ல சின்ன விஷ்யம் கூட நம்ப வீட்ல செய்றதில்ல அப்டிங்கறதனால இப்ப நெறைய பேர் ஒரு ஊறுகா செய்யறதே வந்து ஒரு தொழிலா கொண்டு வந்துருக்காங்க நா பாத்த வரைக்கும் இப்ப சமூக வலைதளங்கள்ல வந்து பாத்தீங்கெனா நெறைய வந்து இன்ஃப்ளுயன்சர்ஸ் வந்து இருக்காங்க அவுங்க அடுத்து கொஞ்ச பிரபலம் ஆனோனே எதோ ஒரு பிஸ்னஸ் வந்து டக்குன்னு கொண்டு வந்தர்றாங்க அது ஊறுகா பிஸ்னஸாருந்தாலும் செரி சாதாண ஒரு சோப்பு அத பிஸ்னஸ் பண்றதா இருந்தாலும் செரி சின்ன சின்ன விஷ்யங்கள் பிஸ்னஸ் பண்ணி அவுங்க நல்லா சம்பாரிக்க ஆரம்பிச்சர்றாங்க இல்லைங்களா நம்ப பணத்த எதுக்கு மத்தவுங்களுக்கு நம்ம குடுத்துட்டு சோ நம்ப கொஞ்சொம் சிரமம் பாக்காம பண்ணுணும் அப்டின்னா நம்பளே ஒரு வாட்டி பண்ணி கத்துக்கிட்டோம் அப்டின்னா ரெகுலரா நம் பண்ணி வச்சிருவோம் இல்லிங்ளா
ஆமா நீங்க சொன்னது ரொம்ப சரிதான் நீங்க ஊறுகான சொன்னீங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா தோச மாவு இல்ல இப்பல்லா தோச கூட ரெடிமேடா அந்த அ கடைலெயே சுட்ட தோசையே வாங்கிட் வந்தர்லாமா சப்பாத்திய பாத்தீங்கன்னா அந்த மாவு பெசஞ்சு அத நமக்கு கல்லுல போட் க அதிகபச்சமா ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேல ஒரு பைஞ்சு நிமிஷ் ஷொம் வந்து ஆகும் ஒரு வீட்ல ரெண்டு பேர் மூணு பேர் இருக்காங்கனா அத குத பாக்கெட்ல அடச்சு ரெடிமேடா தே ச்சு வச்சுருக்க சப்பாத்திய வந்து போடுற நெலமைக்கு ஆயிடுச்சு இதெல்லாம் வந்து எந்த விதத்துக்கு ஒரு உட் உடலையும் வயிற்று ஆபத்தான நிலமை க்கி கொண்டு போகுன்னு யாருமே சிந்திச்சு பாக்கறத விட்டுர்காங்க தானே
ஆமாங்க தோழி ரொம்ப செரியா சொன்னீங்க ஏன்னா சுலபமான விஷ்யங்களே இப்ப வந்து பாத்தீங்ன்னா நம்ப பண்ண மாட்டேக்கிறோம் டைம் குடுத்து இல்லைங்ளா
ஆமா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ரெடிமேட் சப்பாத்தி ரெடிமேட் பரோட்டா ரெடிமேட் ரெடிமேட்னு எல்லாத்துலயும் போயிட்ருக்கு காங்க இதெல்லாம் தவிர்த்து ஒ நம்ப கொழந்தைங்களும் நாமும் ஆரோக் ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்பளால முடிஞ்ச உணவுகள நாமே தயாரிச்சு சாப்புடணும் அப்புடி முடியல சின்னதா ஒரு ஒ ப்மா எதோ ஒன்னு செஞ்சு கூட சாப்ட்டுட்டே இரு க்கலா எல்லாத்துக்குமே தவிர்க்க முடியாத சூழ்நிலைல நம்ம கடைல வாங்கி சாப்பிடலா முடிஞ்ச அளவுக்கு நம்மளே நம்ப அம்மா அப் பாட்டியோட கைப்பக்குவத்த வர அளவுக்கு முயற்ச் பண்ணி நல்லா சமச்சா நல்லாருக்குன் தா நானுமே நெனைக்கிறே உங்ளோட இவ்ளோ நேரோ பேசிகிட்ருந்தத் தில்ல எ மனசுல இருக்க கருத்துக்கள பகிர்ந்து கொண்ட மாதிர் தாஇருந்துச்சு
ஓக்கே தேங்க்யூ நன்றி தோழி நன்றிங்க இன்னொர் வாட்டி வாய்ப்பு கெடச்சா பேசலாம் நன்றிங்க
நன்றிங்